கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி
நல்லாருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
அ இன்னு இல்லைங்க இனிமேதா சாப்பணு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல தோய் ழி இல்ல தோழி இனிமேல்தா சாப்புணு ஆ தோச சாப்ட்டுக்கலாமா இல்ல எதாவ்து
புரியலேங்க
இப்போ கேக்குதுங்ளா
ம் ஆ இப்போ கேக்குதுங்க கேட்குதுங்க என்ன சாப்ட்டீங்க ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ம் நானா இன்னு சாப் ப்புள்ள தோழி தோச செய்னுனு அப்படின்ட்டு இருக்க இல்ல சேமியா செஞ்ஜிரலாமா அப்டின்னுட்டு யோச்சுட்டு இருக்க
ஓகேங்க தோழி ஓகேங்க தோழி நாங்க வந்து ரவ உப்புமா செஞ்சு கொழந்தைங்க எல்லா சாப்பிட்டுட்டாங்க தோழி நாங்க நாங்க இனிமேதா சாப்பிடனு இப்பதா செஞ்சே நானா அவுங்க சாப்பிட்டாங்க படுத்துட்டாங்க சாப்பின் ம் ம்
கணவர்ரு இன்னு வரல செரி வந்தாங்கன்னா அவுங்க கூட சேந்து சாப்பில்லா அவர் தோச கேட்டாருன்னா சுடு சு சூடா தோச போட்டு குடுத்துடலா கொழும்பு கூட இருக்கு ரெடியா இல்ல அது எனக்கு க்கு தோச வேண்டா சேமியா செஞ்சு குடு அப்டி கேட்டாருன்னா சேமியா செஞ்சிடலா அப்டின்னுட்டு இருக்க தோழி நேத்து கூட தோச சாப்பிட்டோ நைட்டு செரி அதுக்காக யோ ச்ட்டு இர்க்க தோழி
ஓகேங் தோழி ஓகேங் தோழி நாங்க உப்புமா செஞ்சு கொழந்தைகள்ல்லா சாப்பிட்டாங்க அவுங்க தூங்கிட்டு இருக்காங்க நாங்க இனிமேதா செரி நா இனிமேதா சாப்பிட்டு தூங்குணு காலையில ஒர்க் போனுங்களா செரி கொஞ்சோ டயடா ஆ இருக்கு அப்டியே உக்காந்துட்டு கால் எல்லா வலிக்குது கொழந்தைங்களுக்கு இந்த யோகா மாதிரி அப்பப்ப கொஞ்சோ நேரோ கொஞ்சோ நேரோ ஒரு ஹாஃப் நெவர் இல்ல ஒன் அவர் அவங்களுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் செஞ்சு கொடுப்போ அப்டி இல் இசைவுட்டு அப்றோமா கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அ நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்காக கொஞ்ச நேரோ உக்காது படிக்க சொல்லுவோ உக்காந்துட்டு கொஞ்சோ நேரோ படிங்க அதாவுது புக்க மட்டு புக் படிச்சா கை இதாகாது கொஞ்சோ நேரோ கொஞ்சோ நாலேஜ் இருக்கட்டுமே கொஞ்சோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாடு நடப்பு எப்டி இருக்கு என்னென்டு தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக அவுங்ககிட்ட உக்காந்து கொஞ்சோ நேரோ அத படிக்க சொல்லுவோ இந்த கதை புக் ஸ்டோரிஸ் இதெல்லா நல்லா இருக் படிங்க அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ நாள் உக்கானு சொல்லி அதுல இருந்து நீங்க என்ன புரிச் ஆ எனக்கு மூணு பசங்க பெரியவங்க வந்து பய மூணு ப ரெண்டு பைய ஒரு பொண்ணு எங்களுக்கு பெரிய பையன் வந்து நைன்த ஸ்டாண்டர்ட் இப்ப போயிட்டு இருக்காங்க பாப்பா வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் போறாங்க சின்ன கொழந்தை அவுங்க வந்து மூணாவது த்ரீ ஸ்டாண்டர்ட் இப்ப படிக்கிறாங்க
தேர்ட் ஸ்டாண்டர்டா சரிங்க தோழி
பஸ்டாண்டர்ட்டிக்கிறாங்க அதனாலதா சரின்ட்டு அப்டியே கொஞ்சோ ஸ்டோரி சொன்ன அதுல எப்டி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதுல அந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியு அப்டின்னு சொல்லிட்டு அவுங்ககிட்ட அத வந்து கேட்டு அ தெரிஞ்சுக்கின்னு அதுல தெரியாத த அவுங்ககிட்ட நம்ம சொல்லி் குடுக்கலா கொழந்தைங்களுக்கு அதுல அப்டின்னு சொல்லிட்டு அவேங்ககிட்ட டெய்லி கொஞ்சோ நேரோ கொஞ்சோ நேரோ அவுங்க கிட்ட உக்காந்துட்டு அது என்ன நடந்துச்சு என் என்ன ஏது அப்டின்னு சொல்லிட்டு ஸ்கூல் எண்ணிக்கெல்லா என்ன செஞ்சீங்க என்ன ஹோம் ஒர்க் குடுத் ங்க மிஸ் என்ன சொன்னாங்க உங்களுடைய புது ஃப்ரெண்டு் யாரு இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்க என்ன பேசனீங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு கேட்டு அதுக்கப்றோமா அப்டி இது பண்ணிட்டு இப்ப இந்த புக்ல இருந்து என்ன படிக்கிறீங்க என்ன செய்றீங்க அப்டின்னு சொல்லி கேட்டு அவுங்களுக்கு எல்லா இது பண்ணிட்டு இப்பதா தூங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு
சூப்பர் தோழி இது டெய்லி ரொட்டேஷனா பண்ணுவீங்ளா தோழி
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப இருக்கற நாலேஜுக்கு கொழந்தைங்க பெண் கொழந்தைங்களுக்கு என்ன சொல்லி் குடுக்குணு அது அவுங்களுக்கு அவுங்களுக்கு தனியா அவுங்களுக்கு அத சொல்லிக் குடுத்து ஆம்பள பசங்களுக்கு என்ன செய்ன்னு அது அவுங்களுக்கு சொல்லி் குடுத்து தா கூட பொறந்த தங்கச்சிய எப்டி பாத்துக்குணு அப்டின்றதையு அவங்களுக்கு இப்ப இருக்கிற கா நா நாலேஜு கொழந்தைகளுக்கு இப்பந்தே நம்ம ஆ அவங்களுக்கு என்ன சொல்லி் குடுத்தா நம்ம இது பண்ணு ஒரு சேப்டிக்கா எ அப்டி இருக்கணு பெண் கொழந்தைகளுக்கு
சரியான வேல தோழி ஏன்னா இப்போ இருக்குற காலகட்டத்துக்கு பசங்களுக்கு நம்ம இப்பவே எது நல்லது எது கெட்டுது எல்லா சொல்லி் கொடுத்துட்டு வளக்குறது அ இதே மாரி நா அவ்ங்க படிக்கிறது என்ன படிச்சிருக்கா காங்க எல்லாம் அவ்ங்க யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சக்கிறாங்க அந்த மாரி அதெல்லா நம்ம நோட் பண்றது நம்ம ரொம்ப ஒரு நல்ல ஒரு செயல் நா சொல்லுவேன் சொல்லி ஏன்னா இப்ப இருக்குற காலகட்டத்துல எல்லாருமேலேயு நம்ம கண்ணு வக் க முடியாது இப்ப நம்ம பசங்க கிட்ட நம்ம என்ன அவுங்க யாருக்கு கிட்ட பேசுறாங்க என்ன படிக்கிறாங்க இந்த மாரி இது எல்லா நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு இப்போ மிஸ்ஸே ஏது சொல்லும் போது கூட நம்ம எல்லாமே சொல்லலா ஏன்னா நம்ம அனி அன்க்கி அப்டேட் பசங்க கிட்ட வாங்கிக்கிறோ என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்டின்ட்டு நாளைக்கு ஏதாது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம சொல்லலா இல்ல அப்டின்ட்டு
இப்ப இதுக்கு முன்னாடி எப்டி இருந்தோங்களோ நம்ம இப்பஇருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம கொழந்தைங்கள அடிச்சு வளத்தோ இல்ல பயமுறுத்தி வளத்தோ நம்மளுக்கு அதுல இது ஆகாது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்டி இருக்குறோமோ அந்த மாரி பேரன்ட்ஸ் கிட்ட இருக்குணு அப்டிங்கறத நா எ கொழந்தைங்களுக்கு நா சொல்லி் குடுத்து வளத்துட்டு இருக்கே இப்போ ஏதோ எந்த ஒரு விஷ்யோ வெளிய எ எந்த விஷ்யோ நடந்தாலு செரி எகிட்ட வந்து சொல்லுங்க அது தப்போ ரைட்டோ உங்கக்ககுள்ள உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது தெரியாது அது பின்னாடி பெரிய விளைவுகள நீங்க சந்திக்க நேரிடு அதனால அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலு சரி பெரிய விஷயமா இருந்தாலு சரி எங்கிட்ட சொல்லுங்க ஃப்ரெண்ட பஸ்சிவ் அம்மாவ அம்மாவான்னு யோசிக்காதீங்க அப்பாவ அப்பாவானு யோசிக்காதீக ரெண்டு பேருமே நம்மளோட பிரண்ட்ஸ் பிரண்டு கிட்ட இப்ப பிரெண்டு கிட்ட நீ ஸ்கூல் இன்னைக்குல்லா இருக்கீங்க எப்படி ஷேர் பண்றீங்க அந்த மாதிரி இன்னைக்குல்லா என்ன நடந்துச்சு அப்டின்றத ஒரு நல்ல விஷயமா இருந்தாலு செரி கெட்ட விஷயமா இருந்தாலு செரி பேரன்ஸ் கிட்ட பேரன்ஸ் ஆகிய நாங்க ஒரு ஃப்ரெண்டா எங்கிட்ட ஏத்துக்கிட்டு அவங்க எங்க கிட்ட சொல்லுங்க அப்டின்னு சொல்லிதா நா இப்ப வளத்துட்டு இருக்கே ஏன்னா இன்னைக்குல்லா நாங்க வேலைக்கு போயிடுருங்களா அதனால அவங்க கூட எங்களால இருக்க முடறது இல்ல காலயில க சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் தேர்ட்டி வரைக்கு தா எங்க கூட இருக்காங்க அப்புறமா ஈவினிங் வந்து இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் நாங்க வே ஒர்க் முடிச்சுட்டுவருங்களா சிக்ஸ் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் அவங்க எங்க கூட என்ன பேசுணு என்ன இது பண்ணணு எப்டி இருக்கணு அப்டின்றது எல்லாத்தயு ஓ கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா கொழந்தைகளுக்கு சொல்லி குடுத்து வளத்துட்டு இருக்கோ தோழிங் நாங்க
சூப்பர் சூப்பர் தோழி நீங்க சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேக்கும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாரி நானு என்னோட ப பொண்ண வளக்கணுன்னு நா ஆசப்பட்றே தோழி என் பொண்ணு இப்பதா ரெண்டர வயசுல இருக்கிறா அடுத்த வருஷ ந்தான் நம்ம ஸ்கூலுக்கே சேக்க போறோம் நீங்க எப்டி சொன்னீங்களோ இது எனக்கு ஒரு இன்ஸ் பிரேஷனா இருக்கு தோழி இதே மாரி நானும் என் கொழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நீங்க எப்டி பண்றீங்களோ அதே மாரி நானும் என் கொழந்தைக்கு க்கு பண்ணணும் அப்டின்ட்டு ஆசப்படறன் தோழி ஏனா நீங்க இது பண்றது ரொம்ப நல்ல செயல்
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா இப்பகிற சுக்கோ காலகட்டத்துக்கு இப்ப இருக்கிற என்ன இன்டெலிஜென்டுக்கு இப்பக்கிற இதுக்கு ஆ அதுதா அங்க வந்து நம்பளுக்கு இதுவா இருக்கும்
ஏனா இப்போ இருக்கற பசங்களோட மேசேத்தீவா ஆ ஃபர்ஸ்ட்டெல்லா பசங்களுக்கு அடிச்சி வள்த்துருவாங்க அப்போ எல்லாம் ஒன்னும் கெடையாது இப்போ எல்லாம் அடிக்கவ
இப்போ
அடிச்சி எது பண்ணமோது ரொம்பவே இப்போ யோசி யோசிக்கிற தன்ம ரொம்ப அதிகமாவே இருக்கு அவுங்களுக்கு புரிஞ்சிக்கிற தன்ம கூட நல்லாவே இருக்கு
கண்டிப்பா இப்ப க என்ன என்னன்ன கா ஸ்கூல்ல இப்ப வந்து சொல்லிட்டாங்க இல்லலைங்களா அடிக்க கூடாது ஆ அப்டின் சொல்லிட்டு இப்ப ரூல்ஸ் கொண்டு வந்ட்டாங்க இல்லைங்களா ஸ்கூல்ல அடிச்சி வளக்க முடியாது திட்னா கு எதாவது நம்ப தே ஸ்கூல்ல திட்டனாங்கனா ஒடனே கொழந்தைங்க வந்து பேரன்ஸ் கிட்ட மிஸ் திட்டிட்டாங்க இன்னே ஸ்கூலுக்கு போ மாட்டன் அப்டின்ற சொல்ற காலகட்டத்துக்கு இப்ப போயிட்டு இருக்காங்க அதனால நம்ப அங்க பே ஸ்கூல்ல பே மிஸ் என்ன சொல்றாங்களோ அதுல நம்பளால முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு மிஸ்ஸுங்களுக்கு அப்டின்றதுனால இந்த வீட்ல பேரன்ட்ஸ் ஆகிய நாங்க அவுங்க கூட அதுக்குதா நா யோசிச்சி பாத்தன் நம்ப அவங்ககிட்ட திட்டியோ அவங்கள இது பண்ணியோ நம்ம அவங்கள நம்ம இது பண்ணிக்க கூடாது ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ப கொழந்தைங்கிட் டிருக்கலாம் அப்டி சொல்லிட்டு அவுங்ககிட்ட பிரெண்ட்லியா டுருந்து ஔ நல்ல விஷியம் எது கெட்ட விஷியம் எது அப்டின் சொல்லி
ம்
ஆ கண்டிப்பா மேடம் அவுங்களுக்கு நமக்கு இது பண்ண முடியும் அவங்ககிட்ட நம்ப இது
பசங்க நம்மகிட்ட எது வேணாலும் வந்து சொல்லுவாங்க அவுங்களுக்கு எதாவது தப்பா தெரிஞ்சா கூட இல்ல நல்லதா இருந்தா கூட எதுவா இருந்தாலும் அவுங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க இ இதுவே நம்ம ஒரு ரஃபா நடந்துகிட் டோ ஒரு பேரண்ட்ஸா நம்ம அடிச்சி இந்த மாரி எல்லாம் பண்ணோனா இப்ப இருக்கிற பசங்க எதுமே வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க
ச வெறுத்துருவாங்க ச்ச நம்ம அப்பா அம்மா இப்டிங்களா அப்டின்றத அவுங்க வெருத்துற கூடாதுன்றதுக்காக அவங்க கூட நாங்க ப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு
சூப்பர் அதே மாரி நம்ம பசங்களுக்கு ரொம் ம்போவே வாங்கணும் அப்டின்ட்டு ரொம்போ பிர்ஷர் கூட பண்ணாம இருக்கிறது கூட ஒரு நல்ல இது பேரண்டிங் நா சொல்லுவன் தோழி ஏன்னா அவுங்களுக்கு எவ்ளோ முடியுமோ அவுங்களோட எவ்ளோ கெப்பாசிட்டியோ அவ்ளோதா அவங்களால படிக்க முடியும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவுங் கலோ ம்
ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சொல்லி் கொடுத்தது வந்து மார்க் எடுத்துட்டீங்களா கம்மியா இரு தா ஒண்ணு ப்ரச்சனை இல்ல பரவாயில்ல பாத்துக்கலா இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தா அவுங்ககிட்ட அதிகமா நா யூஸ் பண்ணுவே
சூப்பர் தோழி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம இருக்கும் போது தா ப பசங்க ஒரு பயப் பயப்புட மாட்டாங்க அவுங்களு கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸா இருப்பாங்க அப்போ அவுங்களுக்கு படிப்புல கொஞ்ச நல்லாவே இது போகு அவுங்க நம்மள அவுங்கல நம்ம ரொம்போவும் பயம்முறுத்தி இல்ல நல்லா படி நல்லா படி நீ பர்ஸ்ட் ரேங்க் தா வர்ணு செகண்ட் ரேங்க்கு இல்லன்னா செகண்ட் ராங்க்காவது வர்ணு அந்த மாரி ரொம்ப ப்ரஷர் குடுக்கும் போது அந்த பிர்ஷர்லயே அந்த பசங்க என்ன ரொம்ப கம்மியா ஆயிர்றாங்க சோ எவ்ளோ பசங்களுக்கு எவ்ளோ முடியுமோ அவுங்க பா அவுங்களோட கெப் கெப்பாசிட்டி எவ்ளோ இருக்கோ அந்த அளவுக்கு அவுங்க படிப்பாங்க நம்ம ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி இப்போ நம்ம ஸ்கூல்லயே டீச்சர் வேலை என்ன அவுங்க என்ன சொல்றாங்களோ இத ஆ அந்த ஹோம் ஒர்க்கு அதெல்லா நம்ம ஃபாலோ பண்ணனு அது பண்ணாலே பசங்க செரியா பண்ணிருவாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுதா நான் வந்து சொல்லி குடுத்து வளர்த்துட்டு இருக்குதா அவுங்ககிட்ட நா வந்து இப்டி இல்ல இப்டி இருங்க டீர் இப்ப உங்களுக்கு ஒரு இதுல படிப்புல டவுட் இருக் அக்கா மிஸ்சு சொல்லி குடுத்தது உங்களுக்கு புரியலீங்ளா அப்ப எங்ககிட்ட நாங்க உங்க ப்ரெண்ட்டு தான எங்ககிட்ட சொல்லுங்க அம்மா இது எனக்கு புரியலம்மா இது சொன்னீங்கன்னா அது நா உங்களுக்கு சொல்லிக் குடுப்பே அப்டின்றதுனாலதா நா அப்டிதா இப்ப வளர்த்துட் துட்ருக்கே ஆ ஆகிய எங்க பள்ளியினுடைய கொழந்தைகள
எப்டி வளர்க்கலா அப்டின்ட்டு உங்க கிட்ட நெறைய யவே நா கத்துக்கிட்டே தோழி நீங்க சொல்வது எல்லாமே எனக்கு ஒரு இன்ஸ் ப்ரன்ஷனா இருந்துச்சு நா என்னோட கொழந்தைங்களுக்கு இதே மாரி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றே உங்கிட்ட பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம்
கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம்
அ செரிங்க தோழி நம்மளுக்கு குடுத்த டைம் முடிஞ்சிர்ச்சு நம்ம மீண்டும் தொடர்ந்து பேஸ்லாம்
ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி
நன்றி வணக்கம்
எனக்கு